ஹலோ
ஆ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க ஏங்க இப்ப தொண்ட ஒரு மாரி இருக்கு உங்கள்து
என்ன நேத்து கொஞ்ச வெளிய எல்லா போயிட்டு வந்தது இப்ப டயர்டா இருக்குது இப்பதா எந்திச்சே இன்னு ஒர்க் எதாது ஒன்னு டிஃபன்லா செஞ்சு சாப்ட்டாதா தெம்பு வரு ஆ நீங்க எப்டி இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்ட்டீங்களா
இல்லங்க இப்பதா எழுந்த பிரெஷ் பண்ண தூங்கி எழுந்துட்ட ம் சென்னை வந்துருந்தோன் சொன்னே இல்லைங்களா மின்னே ஆ அப்போ ஒரு மணிக் கெளம்பனுங்க ஊருக்கு ஹஸ்பண்ட் வந்துனுருக்கிறாரு கார்ல
சேரிங்க
இன்னைக்கு ஊருக்கு கெளம்பிடுவோங்க அதா நேத்தே நாங்க அவுட்டிங் போயிட்டு வந்தோ நெறைய எடத்துக்கு எங்க அண்ண கூட்டிட்டு போயிருந்தாப்புடி மால் கூட்டிட் போயிருந்தாங்க நல்லா சுத் டிவி பாத்து நல்லா சாப்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணோ நேத்து
சேரிங்க
புது ட்ரெஸ் எல்லா எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஒரே ஹாப் ப்பி ஆயிச்சு நாளைக்கே இனைக்கு என்ன அவுங்க ஊருக்கு கெளம்பிருவாங்க இப்போ எங்க அண்ணி பிரியாணி செய்வாங்கோ அதுல்லா சாப்புட்டு நாங்க எங்க ஊரு போய் சேந்துருவோங்க இன்னக்கி
சேரிங்க சேரிங்க ஆமா நாளைக்கு ஸ்கூல்லா இருக்குன்னாங்க
ஆமாங்க ஆமாங்க என்னங்க பண்றது ஸ்கூல் இல்லன் மே மாச வந்துதுன்னா ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் கூட இருந்து போயிருப்போ இல்லீங்களே இல்ல பண்றது என் பையன ஸ்கூல்ல சேர்த்துட்டே அதுக்கே நாளைக்கு வர வேலைக் இன்னைக்கே வராரு இன்னைக்ற்கே முடிச்சுட்டு அவன கூட்டுனு வந்துன்னோ அவனுக்கு ஸ்கூல் போணும்ன் இருக்றாரு
சேரிங்க சேரிங்க
ஆ என்ன
இனி இனிதாங்க செய்யணு மாவு இருக்கு இட்லி போட்டு வேர்க் பீனட் சட்னி செஞ்சே வேர்கடல சட்னி செய்யலா அப்டின்னு சொல்லிட்டு நா பாக்குறேங்க
சேரிங்க சேரிங்க அது என்ன அர மண்நேரத்துல ஆயிடுங்க கட கட கட கடன்னு இட்லி ஊத்தி வச்சிட்டீங்கன்னா வேர்கடல வறுத்து கடகடன்னு அரச்சுட்டீங்கன்னா சரியா அதோட
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆ செரிங்க இத செஞ்சு முடிச்சுட்ட வந்தா வேல முடிஞ்சிரு காலையில டிஃபன் வேல முடிஞ்சிரு அப்புற மதியந்தா மணி எனக் பத் எனக்கு பத்தரைக்கி டியூஷனுங்கிறால பசங்க வருவாங்க
ம்
அதனால கொஞ்ச வேலையெல்லா முடிச்சுட்டு உக்காந்துருணு அப்புற நா பே பாத் க்குவா சைடு சைடா கொஞ்சோ ஹெல்ப் பண்ணா போதும்
ஆ ஓகே ஓகே ஆ உங்களுக்கு தூக்கம் வந்து இருக்காங்களா வீட்டுக்கு
ஆமாங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அவுங்க இப்பதான் எந்தி ருச்சாங்க பசங்க எல்லாம் தூங்குறாங்க
ம்
ஆ ம் அவுங்க மாமனார் கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாரு அவர தான் பூண்டு உரிச்சி சிட்டு இருக்காரு எனக்கு பூண்டுபுல்லா உரி
பரவாயில்ல உங்க மாமனார் நல்லா ஹெல்ப் பண்றாங்க எங்க மாமியார்லாம் ஒரு ஹெல்ப் ஒன்னும் பண்ணாதுங்க வெறும் கொர மட்டும் சொல்ல ஒக்காந்துனுக்குதுங்க
எங்க மாமியாரும் அப்டிதாங்க படுத்து தூங்கிடுவாங்கங்க அவுங்க கொரதா சொல்ல மாட்டாங்க அவுங்க யாருக்கும் பிரஸ்ஸர் வேண்டான்னு அவங்க தூங்கிருவாங்கங்க
அ அ அந்த மாரி தூங்கிட்டாக்க பரவாயில்லைங்களே எங்க வீட்லருக்கிறது நான் என்ன பண்றேன் ஏது பண்ற வந்து எட்டி பாத்துனே நோண்டினே இருக்குங்க வேணுட்டே சண்டைக்கு
அஹ் அஹ் அஹ் அஹ் அஹ்
சண்டைக்கு இழுத்துட்டே இருப்பங்க ஏன் கேக்கறீங்க ஒரே சிரிப்பாவும் இருக்கு ஒரு நேரத்துல ஒரு நேரத்துக்கு டென்ஷனாவும் ஆய்டும் என்ன பண்றது அப்டில்லாம் வச்சிருப்பாங்க
ம் ம் ம் ம் ம் அப்புறம் உங்க ஊர்ல வெயில் இப்ப இன்னைக்கு வெயில் எப்டி இருக்கு சென்னையில உங்க ஊர்ல எப்டி இருக்கு வெயில்லு
எங்க ஊர்ல எல்லா அவ்ளோ வெயில் இருக்குங்க என்னைக்குன்னா ஒரு நாள்தா அவ்ளோ வெயில் இருக்கு ரெண் நாள் புயல் அறிவிச்சு ச்சிருந்தாங்க ரெண்டு நாள் மூ அப்டியே மேகமூட்டமாவே இருந்துச்சு நேத்
ஆமாங்க ஆ ஆ இங்கேயு அப்டித்தா இருக்கு நல்லாது இன்னைக்கு சர்யான வெயில் அடிக்குதுங்க காலையிலே நெறைய வெயில் அடிக் குது இங்கய
தூறல் மட்டு உழுந்துச்சுங்க அ அப்றோ மழை எல்லாம் தும் பெய்யலுங்க நானும் மழ வரு வந்துரும் நினச்சேன் மழைல்லா எதூம் வர்ல வெறும் இதுதான் இது பண்ணன்னுச்சேரி பரவாயில்லைங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல
சரிங்க சரிங்க சரிங்க அப்றோ எல்லாரும்க்கா
காலைல என்ன டிஃபன் செய்யறது என்ன சாப் ப்பாடு செய்றது இதுக்கே சரியா இருக்குங்க
இதுங்க அப்புறம் அதே தான் அப்புறம்மா என்னாச்சி சாந்தரம் அவளும் டீ குடுக்கணும்
அது இன்னைக்கு சண்டே வரீங்களா
ஆ
அது நான் நே நேத் நாங்க நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டோ இன்னைக்கு பிரியாணி செய்யறோம்ன்ட்டு அதனால் காலைல ஹலோ ஹலோ ஹலோ
என்ன செய்றது அ
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்களா ஹலோ கேக்கவே இல்லைங்க உங்க வாய்சு